நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக் ங்களா
நல்லா இருக்குறோ தோழி
ஆ மதியம் என்ன உணவு தோழி
ஆ இன்னைக்கு மத்தியானமா தோழி இன்னைக்கு மத்தியான வந்து கீர கூட்டு தோழி
அப்படியா தோழி சரி ழோழி கீர கூட்டு நீங்க எப்படி செய்வீங்க தோழி
கீர கூூட்ட தோழி கீர கூூட்டு வந்து நா வந்து கீர கூூட்டு வந்து பாசி பருப்பு இருக்குல்ல பாசிப்பருப்பு தா பயன்படுத்துவ சாம்பாருக்கு தா தோர பருப்பு பயன்படுத்துவ ஆ ஆமா அதுல வந்து வெங்காய பூண்டு சின்ன வெங்காய மட்டு எடுத்துப்பே
ம்
ஆ வெங்காயம் பூண்டு அப்புறோ வந்து அப்புன் பச்ச மெளகா அப்றோ தக்காளி பழம் இதெல்லா சேத்துப்பன் தோழி
நாங்ளு அப்டித்தா செய்வோ குக்கர்ல வச்சுட்டு விசில் உடுவேன் தோழி
அ குக்கர்ல வச்சி விசில் உடுவிங்களா
ஆமா தோழி
நா குக்கர்ல வெக்க மாட்டே தோழி குக்கர்ல வெக்க மாட்டே ஆ இதுலதா வப்பேன் அது என்ன சும்மா சாதார்ண இதூ சட் எண்ண சட்டிலதா வச்சி நா உத்தி போடுவே எ வேஹக வெப்பே இப்ப கொழந்தைங்குளுக்கு இப்போ இது பாடம் சொல்லி குடுத்துட்டுருக்கனா இப்போ வந்து இப்ப ஸ்கூல் உட்டு வந்துட்டாங்க அவுங்க பெரியவங்க இன்னே மேட்டுக்கு அவுங்க தூங்குற வரைக் கு நா வந்து படாத அவஸ்த படனும்
சின்ன கொழந்தைங்கன்னா அப்டிதா தோழி
ஆமா. சேர் சேரிங்க தோழி ஆ சொல்லுங்க நீங்க நைட்டு நைட்டு ஃப்ரியாந்திங்கனா கூட பேசலாம் தோழி
ஆமா பேசி நீங் முடிச்சிற்லா தோழி பேஸ்லாம் தோழி ஆ வே இப்பிட்டான் ஆ தொடந்து பேசலாம்ல
எப்ப தோழி இப்பயா
பேஸ்லாம்ல
ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி
ஊம் செரிங் தோழி ஆ நா மதியோ வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சேன் தோழி
ஓ சிக்கன் பிரியாணி செஞ்சிங்களா
ஆமா தோழி சிக்கன் ப்ரியாணி க்ரேவி செஞ்சேன் தோழி சிக்கன் க்ரேவி செஞ்சேன் ஆ மீன்னு பாத்திங்னா இப்ப வந்து கடல் மீன் வர்றது இல்லையா மீன்பிடி தடை காலம் இன்னும் முடியலங் றதனால கடல் மீன் வரதில்ல
இல்லயே கடல் மீன் வருதே தோழி நேத் து வந்து அது எதோ ஒரு மீன் வாய்ன்னு வந்தாங்லே எங்க கணவரு நேத்து கடல் மீன் தான் வாய்ன்ட்டு வந்தாங்க ஆமா அது என்னமோ அந்த ம அதோட முள்ளு ஒட கூட அதோட மீனோட முள்ளு கூட பச்சக் கலாரா இருந்தது
அ தோழி எங்க ஊர்ல ஒரு பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து வர்றதில்ல தோழி மீன் வாங் வந்து வம் வ பிடித்தலை காலோங்கர றதுனால ஆஹ வர்றதில்ல தோழி அதனால நா மீன் இன்னு வரல போல இருக் தில்லே இருந்துட்டே மார்கெட் போலா மார்க்கெட் நான் போல என் பையன் போயிட்டு வந்த இல்லங்கிறதுனால சிக்கன் வாங்கிட்டு வந் டப்ள பிரியாணி செஞ்சாச்சு
உம் உம் உம் செரிங்க தோழி செரிங்க தோழி இல்லல்ல அதுதா வந்து உம் இதுதா ஆ ஆ என்ன ஊர் மீனு சொல்லி வாங்கின்டு வந்தாங்க ம் ம் அதோட முள்ளெல்லாங்கூட பச்சகலர்ல இருந்தது தோழி
அப்படியா தோழி
ஆமா அது நல்லா இருந்தது ஆனா அந்த மீன் சாப்படறதுக்கு வந்து நல்லா இருந்தது து
அப்டியா தோழி
ஆஹ ஆமா தோழி அதுது அதுதா வேனா ஆனா வெலதா ரொம்ப அதிகமா இருக்கு அந்த அந்த மீனு வந்து வெல அதிகோ அப்டின்னு சொன்னாங்க வெலதா ந்தி வெலையப் ப்பாத்தாவே சாப்பட தோண மாட்டேங்குது
வெல ஏறிக்கிட்டே இருக்கு தோழி ஆ மட்டன் பாத்தீங்கன்னா இப்போ தொன் தொள்ளாயிருபா தோழி
ஆமா எட்நூரூபா இருந்தது தொள்ளாயிரூபா தோழி
ஆ என்ன பண்றது
ஆமா
ஆ சரி சரிங்க தோழி அப்ரோ தங்கச்சி எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி தங்கச்சி வீட் ஆ நல்லார்க்காங்க தோழி தங்கச்சி வீட்டுல வந்து ஒரு ஒரு கல்யாணோங்றதுனால அவ வெளியூர் போயிருக்கா தோழி
வெளியூர் போயிருக்காங்க.
ஆமா தோழி
ஆ ஆ ஆ ஆமா நா கூட உங்குளுக்கு. தொலைபேசில தொடர்பு கொண்ட ஆ இப்போ உங்குளுக்கு உங்குளுக்கு பேசனலையா அப்போதா அவுங்கள்டயோ நா பேஸ்ன அப்ப வந்து அவுங்க சொன்னாங்க இது மாதிரி ஒரு நா வெளில கெளம்பிட்ருக்கே அ அதனால இப்ப என்னால பேச முடியாது அப்டின்னு சொல்லி அவுங்க சொல்லியிருந்தாங்க. ம் அப்போ அதுனாலதா அப்ப என்னால பேச முடியுல உங்கள்ட்டா நானா உங்கள்ட்டா பேசியுமே ரொம்ப நாளாயிடுச்சு
ஆமா தோழி
அ இப்போத் இப்போ இத என்னே அ ஒருப்ப ஒரு அரிசி கட அரிசி கடையா ஒண்ணு வைக்கலான்னு இருக்கிறோ தோழி அந்த எடோ இங்க எப் அப்டி என்ன பண்றது அப்டின்றத பத்தியான எனக்கு ஒரு ஒரு எந்த ஒரு இதுவும் தெரியுல உங்குளுக்கு தெரிஞ்சது அப்ப என்ன இருந்து தெர்ஞ்சவுங்ளுக்கு அப்டீனா கொஞ்ஜோ சொல்லுங்க தோழி அது அரிசி கட சொந்தமா அரிசி சீக்கரோ வெக்கலான்ருக்கோ
அஹ் தொழில் எனக்கு அத அந்த பிசினஸ் பத்தி எல்லா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு ரொம்ப வெளிப்பழக்கம் அதிகமா தெரியாது அ எந்த பிஸ்னஸா இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம வேல பாத்து ஒரு அனுபவோ இருந்து அத நம்ம ஆரம்பிச்சாக்கா... அது கொஞ்ஜோ நல்ல சக்சஸ்ஸா இருக்கோ தோழி ஆஹ் நம்ம முன் அனுபவோ இல்லாம அ அத செய்யும்போது கொஞ்ஜோ யோசிச்சீ நிதானமா தா செய்யணும் தோழி எடுத்த உடனே முதலீடு பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்காம சிறிதளவு முதலிட்ல ஆரம்பிச்சி ீங்கன்னா... கொஞ்ஜோ நல்லபடியா அமையு தோழி
உம் ஆமா தோழி ஆமா தோழி ஆ அது -போ இப்போ அதுல பாத்தீங்கன்னா அரிசு கடையில எனக்கு என் கணவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு அதனால அது ஆமா அதனால வந்து அவ் கொஞ்சம் அந்த அந்த ஓ கடைய வச்சா நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க
சேரி தோழி தொழில் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா தாராளமா செய்யலா தோழி எந்த பிசினஸா இருந்தாலுமே முன் அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா முயற்சி பண்ணலா தோழி எடம் ப -துக்கணும், எடம் எப்டி இருக்கு என்னான்றத பாத்துக்கணும்
கொஞ்சோ பர் ஆ அதா முன்ன அனுபவம் இருக்கா ஆஹ் ஆ ஆமா ம் கண்டிப்பா கண்டிப்பா ப்ளூ ஷீட் ப்ரோக்ராமுக்கு எது எப்ப என்னதா செய்யறது பா,
ஆஹ் சொல்லுங்கா
இப்ப நா எப்படி நா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன் தம்பின்ன அது உ ஆ ரெண்டாவது இவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் நெறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய இப்ப அரிசி கா அரிசி குடோன்ல தா இருக்கிறாங்க